ஆஹ் சொல்லுங்க அக்கா
தூக்க வருதா அ ஓகே ஓகே எனக்கு வரல எப்டி இருந்தாலு நாளைக்கு மதிய தூங்கிருவமுல்ல
க மதிய தூங்க மாட்டே நா காலையில பொழுதுல தூங்கிடுவேன் நெனைக்
ஆஹ் அ அதனால ஓகே கே ஓகே நா காலைல எப்பவும் போல நேரமே எந்திரிச்சிருவே ஒரு மதியான அதுக்கேத்த மாரி சேத்து தூங்கிர்றது நா தூங்கறப் பாப்பா தூங்குறப்ப நானு படுத்துக்கு
ஆமா அது வந்து ஆமா நீங்க சொல்ற மாரி அதுதா கரெக்ட் டு பாப்பா தூங்குறப்போ நம்ம தூங்கிட்ணு அது வந்து எங்க வீட்ல இருக்குறா மாரி ஃபீ ஃபாலோ பண்ணுவ பட் இங்க வந்து நாந்தா சமைக்கணு எல்லாமே நாந்தா பண்ணு இல்லிங்ளா எங்க ப பெரிய பாப்பா வந்து தூங்க மாட்டா அவ வந்தா நம்ம தூங்குறப்ப அவ தூங்கிருவா என்ன தெரியுமா சொல்வா அம்மா எனக்கு தண்ணி எடுத்து குடு அம்மா எனக்கு அப்பதா வந்து பாத்ரூம் வருது லைட்டு போட்டு விடு அவ் எல்லா விஷயமு ஔ வளாலே செஞ்சிக்க முடியு தண்ணியு அவளால எடுத்துக்க முடியு லைட்டு சேர் போட்டா அவளுக் கேட்டு லைட்டு போட்டுப்பா அம்மா காத்தடிக்கிற மாரி இருக்கு மழ வருதுன் நெனக்கிற வந்தா வந்துட்டு போதுடி என்னடி மா கரண்ட்டா ஏ அத யு பி எஸ் இருக்கேடி அப்டின் சொல் நொய் நொ ய் நொய் நொய் நொய்ன் ட்டு என் நம் பத் து நிம்ஷத்துக் ஒரு வாட் பத்து அது எங்ளுக்கு கொஞ்சொ கூட சாட்டிஸ்ஃபைடாவே இருக்காதுங்க அத்னால வந்து காலையில அவ்ங்க தூங்கும் போது தூங்கிருண்ணும் அவ்ளோதான். இருந்தாங்ன்னா இருக்கவே இருக்கு ஆயுத தோசை இட்லி அப்படின் சொல்லிட்டு
காலையில மோஸ்ட்லி தோச, இட்லி தான் பண்ணுவீங்களா?
ஆமாக்கா தோச, இட்லி தான்க்கா இருக்கோ, கண்டிப்பா தோச, இட்லி இருக்கும் அது தவிர்த்து எங்க வீட்டுல பொங்கல் இருக்கும், இடியாப்போ வந்து
பொங்கல்னா வெண்பொங்கலா?
ஆ வெண் பொங்கல்லு.
ம்
அப்புறோ அது தவிர்த்து வேற என்ன இருக்கு இடியாப்பமும் செய்வோ, பட் ஆனா இப்ப வந்து எனக்கு இந்த மாவு வச்சு போராட முடியாததுனால எங்க வீட்டாண்டையே ஒரு இடியாப்பக்காரு வருவாரு, அவருக்கு ஏதோ ஒரு அறுவது ரூபாவ குடுத்தா ஒரு பத்து பத்து நிம்ஷத்துல வேல முடிஞ்சுரும். இல்லன்னு வச்சுக்கோ மாவ பெசஞ்சு வச்சு அது கூட நா ப் போராடி ஏன் கூட அது போராடி அது ஒரு பெரிய வேலையா போய்டு எனக்கு க அத்னால அந்த கஷ் இது பண்ணல இது
ம் ம் ம் ம்
விட்டுருவே, அதுவும் தவிர்த்து தோசில அந்த அடதோச அது மாரிலா செய்வோ. இதெல்லாம் குழி பனியாரம், ஆ அது அது அது செய்வோம் அவ்வளவுதான்கா, ஆனா மோஸ்டா எங்க வீட்டுல ஆ அந்த பொங்கல்லே வந்து இங்க சனி, ஞாயிறு இருந்தா மட்டு தா இருக்குங்க‌.
தூக்கம் வந்துரும்
தூக்கோ வரு ஒரு பக்கோ, மத்த நேரத்லெல்லா நா மட்டுதாகா சாப்புடுற மாரி இருக் ஸ்கூல் டேஸ்ல சமச்சா அவ வந்து ஒரு இட்லி த சாப் புடுவா காலையில கேட்டா காலையில சாப்புட முடியல எட்டு மணிக்லா நல்லென்வா ரொம்ப படுத்து அதுவா இன்னமும் பால் இட்லி தா கேக்குங்காது ஐயோ அது ஏத்
ம் பால் எப்படி பாக்கெட் பால் வாங்கிக்குவீங்களா இல்ல கொண்டு வருவாங்களா
பஸ் ட் எல்லா வந்து அவளு அவளுக்கு வேறுமே நாங்க வந்து கொண்டு வர பால் தா இது பண்ணியிருந்தோம் இப்ப நாங்க வேற இடத்துக்கு வந்ததுனால அங்க வந்து ஒரே கவுச்சி வாட அடிக்குது இங்கருக்க மாடெல்லாம் வந்து பிளாஸ்டிக் தா சாப்பிடுது
சொல்கறீங்க ஓகே
இங்கருக்க மாடெல்லாம் பிளாஸ்டிக் இங்கருக்க நம்ம நம்ம வீட்டுல எல்லாம் எப்படினா கட்டி போட்டு வைப்போம் அதுக்கு தேவையான தீவனம் அதெல்லா அதெல்லா சாப்பிடும் நம்ம அந்த பால்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாட்டு பால் வந்து நம்மளுக்கு புடிக்கவே பிடிக்காது அப்படியே பயங்கர கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் முடியவே மாட்டேந்தக்கா அவங்க ஊத்துற டைம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்ற மணி காலையில பதினொ அ ஆ காலையில பதினொன்ற மணி அதுக்குள்ள அது ஒரு மாரி ஸ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சுட்டு புடிக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பால்கார் மாத்தி பார்த்தோம் அப்றோ இணையதளத் இல ஒரு அஹ இந்த நாட்டு மாள் பால்கே ஒண்ணு இருக்கு அவங்க வந்து நாங்க வேற ஒரு ஊர்ல இருக்க வரையும் அவங்கதான் வந்து குடுத்துருந்தாங்க இப்போ என்ன சொல்லிட் இங்க வந்து நாங்க சப்ளை பண்றது இல்ல அப்டின் சொல் சொல்றதுனால நாங்க பாக்கெட் பால் கேப்ப மாறிட்டோம் இப்ப தம்பி வந்து பாக்கெட் பால்லதாக்கா வளந்தா அவன் அவனாலும் அவ அவ இது எங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சன இந்த பால் பிரச்சன அவனுக்கு பாக்கெட் பால் தான் சேரும் அவளுக்கு அந்த மாட்டு பால் தான் சேரும் இந்த பால் குடிக்க மாட்டா ஆனா அது குடிக்கதுக்கு பதிலா அதை என்ன பண்ணும் தோசை பால் இட்லி பால் அம்மா என்னமா சமையல் தோச தோச பால்க் இட்லி பால் ஆமா
நான் இன்னும் பாப்பாக்கு தோச அந்த பால்லொட்டிலா குடுத்ததே கெடையாது
ஆஹ் அது ரொம்ப நல்ல பழக்கொ அக்கா சின்ன வயசுல கூட குடுத்தது இல்லையா
ஆஹ்ஹ இவளுக்கு நா நல்லா குடுத்தது ப இருந்ததுனா பா என்ட பால் குடிப்பா எங்க வீட்லியே மாடு இருக்கு இவ கூட பொறந்தது எல்லா மே ஆறு மாச ஏழு மாசத்திலே எங்க வீட்ல வந்து பால் வாங்கிட்டு போய் குடுப்பாங்க ஆனா நா இவ்ளுக் குடுத்ததே கெடையாது ஒரு ஒன்னேகால் வயசு மேலே தான் நா வந்து மாட்டுப்பால் குடுக்குறக்கு அப்பவுமே துப்பிகிட்டே இருந்தா அதுக்கு மேல தா பால் குடு க ஆரமிச்ச அப்பவுமே இப்பொ இ இப்ப என்ன பண்டோ இப்ப நாங்க வாடகை வீட்டுக் போங்காட்டி டி ஒரு இன்னிக்கு காலைல வந்து பால் ஃப்ரெஷ்ஷா கொண்ட்டு வராங்க அப்டின்னா மத்திய ம ஒரு பதனோரு மணிக்கு ஒருக்க பால் குடிப்பா அதே பால் நா காய்ச்சு வெச்சின்டு சாயங்காலொ குடுப்ப அவ்ளோ தா அதுக்கடுத்த நாள் நாங்க தயிர் போட்டுக்குவோ அடுத்த நாள் வந்து பால் ஃபுல்டே கெடையாது அதுக் பதுல இருந்துச்சு பசிக்கிதுன் சொல்றா அப்டின்னா ராகி கூல் பண்ணி வெச்சிருவ ராயீகூல் நாட்டுச்சக் போட்டுதுபண்டா அதவே குடிச்சுக்குவ அது போக வந்து தயிர் தா அதுக்கு மின்னாடி நாள் கொண்டு வந்த பால்லயே நா தயிர் போட்டு வெச்சுரு பண்ணல தயிர் அவ்ளதா அதுக்கடுத்தனாள் அவ ந்து மருபுடியு போய் பண்ட்டு வருவாங்க அப்போ அவனால தூங்கி எந்துச்சு பால் குடிக்க முடியாது நாங்க ஊருக்கு வர்ற நாள் மட்டுந்தா பால் குடிப்பா இருந்தாலு அது செரி ஆனா கோ அப்டியே கொஞ்சொ இது பண்ணிட்டு இன்னொன்னு வந்து ஆஹ் முட்ட அது இதுன்னு கொஞ்சொ வந்து ஹெல்த்தியா கொடுகுங்காட்டி அப்டியே பேக்கப் ஆயிக்கிட்டு இருக்குது
அவ ஆமா அவ வந்து டோட்டலா இப்ப மறந்துடாக்கா ஆக்சுவலா அது ரொம்ப நல்ல பழகோ அக்கா இப்ப வந்து நா என்ன பண்ணே அவ வந்து என்னன்னா இது மாரி நைட்ல பால் குடிக்கிறதுனால சொத்த பால எல்லா வர ஆரம்பிச்சு செரி ஆ நறைய அங்க ஸ்வீட் எல்லா எதுவுமே சாப்ட மாட்டா ஐஸ்கிரீம் சாப்ட மாட்டா பட் இந்த பால் குடிக் கிறது இத்தனைகூ ஒரு பிஞ்சு சக்கர தா போடுவே அது ஒரு பின் அதுவே என்னச் ச அது உள்ளுக்குள்ளவே அவளுக்கு வந்து ரூட் கெனால் போ பண் க்ற அளவுக்கு போயிட்டோ நாங்க ஒரு எல் கே ஜி படிக்கும் போதே அந்த வழி எல்லா தாங்கிட்டாவ அது மாரி ஆயிடுச்சுங்கது இப்போ என்னன்னா டோட்டலா வந்து அந்த நைட்ல பால் குடிக்கிற பழக்கமே விட்டாச்சு அவ அவ வந்து எப்டின்னா குடிப்பா நம்மலா கேக்கணு அவங்கிட்ட பால் குடிக்கிறியாடான்ட்டு அப்பதா குடிப்பா காலைல பால் குடுக்க மாட்ட இந்த இட்லி பால் தோச பால் கான்செப்ட் எப்ப வந்ச்சுன்னா நீங்க சொன்ன மாரிதா ஒன்றர வய்சு வரையோ நா வந்து என் நம்ப பாலே குடுத்து குடுத்து பழகிட்டு இருக் குமா அப்போ நம்போ மாத்துவோ பாத்தீங்ளா பாலு நம்ப பால்லருந்து மாட்டு பால் மாத்தும் பாத்தீங்களா அந்த பாட்டல்ல குடிக்கவே குடிக்காது போ அது ரொம்ப கஷ்டப்பட்டு பழகி ஒரு ஸ்டேஜ்கு கொண்டு வருவோ அதுகப்றோ அதுவே புடிச்சிப்பா ம் வேற பால் மாத்த மாட்டா ஒரு நாள் ஒரு எல் கே ஜி போற வரயுமே இப்டிதா இருந்துச்சு கா ஒரு இப்போ போன வருஷத்துலருந்தா வந்த மாட்டு பால் கடைக்கிறத்து இல்ல எங்ளுக்கு என்னா இங்க நாங்க பாக்றோ இல்லைங்களா அந்த மாடெல்லா எங்கெங்க போகுதுன் சொல்லிட்டு நம்ப வீட்டு்ல வந்து ஏ ங்க வீட்டுல ஒரு அவங்க கேப் ஆ அம்பது கிட்ட வச்சிருக்காங்கக்கா அம்பது வேலை செய்ற ஆள் வருவாங்க நாட்டு மாடுப்பாலு இருக்கு வேலை செய்ய ஆள் வருவாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் அம்பது சு அன்னைக்கு ரேட் கொஞ்ச குறைஞ்சிருச்சு முப்பது வரையு குறைச்சிட்டாங்க போல
ஆஹ் ஆனா மேனேஜ் பண்றதுக்கு இது வேணு
ஆமா அது அவரால எங்க மாமனாரால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச வித்துட்டாங்க போல
நாங்களுமே இங்க நா வந்து இது வச்சருக்கோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து எங்க கிட்ட பால் வாங்கிட்டு போவாங்க இப்ப நாங்க அங்க போனது னால அஹ் அண்ணி வீட்டு ஆக்சுவலி நாங்களு ஒரு நாள்ல டூர் அதனால வாங்குற கான்செப்ட்லா கிடையாது ஆனா அண்ணி வீட்டுல வந்து குட்டி பாப்பா இருக்காளா இப்ப நாங்க அவிங்க வீட்டுக் பக் கத்தாலதா எடுத்துருக்கோ செரி கொழந்த ஆ அங்கயு கொஞ்ச பால் செரியில்ல அப்படிங்கறதுனால அ பதனோரு கிலோமீட்டரு ஒரு நாள் வுட்டு ஒரு நாள் அப்ப பால் கொண்டு போய் குடுத்துட்ருக்காங்க அதனாலதா எங்களுக்கு வருதே இ ப்ப அவங்களு போயிட்டாங்க அப்படினா எங்களுக்கு பால் வந்து நாங்க ஊருக்கு வர்றப்பதா நாங்க வாங்கி க்க முடியு என்னால எ பாக்கெட் பால் இன்னு குடுத்ததில்ல சேரி எதுக்கு நாம வந் து இவள நாம வந்து ஃபுல்லா வந்து பால் குடுத்தே நாம பழத்த முடி பழக்க முடியாதில்ல அதனாலதா நானு சேரி கொஞ்சோ நாம வந்து ஹெல்த்தியா நாம போய்க்கலா அப்டிங்கற மாதிரி வந்து சேரி ராகிகூழு நெக்ஸ்ட் அவுங்களுக்கு புடிச்ச மாதிரி கொஞ்ச செஞ்சு குடுத்துட்டம்னு வச்சுக்குவே அவளுக்கு அந்த டைம்ல பால் யோசிக்க மாட்டா இல்லேனா புள்ள ஏங்கி போயிரு
ஆமாக்கா
அவங்க பால் குடிக்கிறாங்க நம்ம பால் குடிக் ல ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வாரோ கேட்டுகிட்டே இருந்தா
நீங்க காஃபி குடிக்க மாட்டிங்ளா
காஃபி நா விட் டுட்ட ஆனா பால் மிச்சமாச்சுன்னா இப்ப வந்து எங்கம்மா வீடு புணியாச்ச வீடு நாங்க பால் காய்ச்சறப் ப வந்து அ அம்மா வீட்ல இருந்து கொஞ்ச திங்ஸ் எல்லா வாங்கிட்டு வருவாங்கல்ல அப்ப வந்து காஃபி பவ்டரு வாங்கிட்டு வந்தாங்க அது
அது வேஸ்ட்டாயிடக்கூடாதுன்‌ குடிக்கிறிங்
ஆமா இல்லினா காஃபி குடிக்க மாட்டோ அந்த கொத்தமுலி காஃபி தான இங்க வெச்சு வெச்சிருப்போ டீ யு காஃபியெல்லா வராது கொத்தமுலிதா கொத்தமுலி அர ச்சு வெச்சிக்கிறது அதுல வேண்ணா இஞ்சி தட்டி போட்டுக்கறது அதனால தான் நாட்டுச்சக்கரை போட்டு குடிச்சு
அக்கா ரொம்ப நல்ல பழக்கம்க்கா எங்க வீட்டுக்காரு இருக்காருங்க பாருங்க நான் வந்து எதனா வேலை சொல்வேன்னா பிளீஸ் தம்பியை கொஞ்சம் ஆட்டுப்பா அப்படின்னு சொல்லுங்க அண்ணாஒரு டீ போடு அப்படியே தூக்க கண்ணுலேயே இருப்பார் நீ டீ போடு நான் ஆட்றே ஏ எனக்கு கொஞ்சம் டிரஸ் டி போடு அது ஒரு படத்துல சொல்லுவாங்களே என் டீ போடு நான் பண்றேன் டீ போடு டீ போடு் டீ போடு டீ போடு டீ போடு டீ போடு டீ போடு ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அதிகமா இருந்துச்சுங்க இப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பன்னி காலையில ஒண்ணு அவர் கூட சேர்ந்து குடிப்பேன் அதுவ அதோட ஈவினிங் அவர் வந்ததும் சாப்பிட்டுருவோம் நாங்க டீ குடிக்க மாட்டோம் சாப்பிட்ட பிறகு ஒரு டீ இல்ல காபி குடிச்சு குடிச்சுருவோம்
ஆஹ ந நானு வந்து இது பண்ணாம இருக்கணு அது வேஸ்ட் ஆயிரக்கூடாது அப்படி அதனாலதா இ இல்லினா நானும் வந்து அஹ பாலுக்குள்ளே வந்து வாழப்பழம் தேனு முந்திரி பாதாம்லா போட்டு அது என்னமோ சும்மா ஃபேட்டு நானும் ஒடம்பு ஏத்றே உடம்பு ஏத் றங்கர மாரி குடிச்சுட்டு தி
ஆமா நீங்க ரொம்ப மெல்லிசாயிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட விட ரொம்ப நாளுக்கு நாளு இன்னு கொஞ்சோ ஸ்கெலிட்டன் லி ஆயிடுவீங்க போல
ஆய் இன்ன பண்றது வ நானுதா வ
அ என்னெல்லா பாத்தீங்கன்னா எஸ் அ ஃபஸ்ட்டு எம் போட்டுருந்தை இப்ப எம்ல இருந்து எல்லுக்கு போயிட்டே எல்லுல இருந்து இப்ப எக்ஸ்எல் வேறு வர ஆரம்பிச்சிட்டே நானு
எ எ எத்திலே எனன இருக்கு அதெல்லா வந்துரு பூர்ணி
ஹ அக்கா அது மாரி வர் கோட்படிதா போன வாட்டி தம்பி பொறக்குறப்போ கொறச்சிதா தம்பி வந்து நின்னா சரிங்களா இப்போ மறுபடியு அது பண்ணணுமா அதுவு இல்லாம இப்போ கொஞ்சோ இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம போய் பாத்து த அப்புறோ பாத்துகலா என்ன பிரச்சனன் தெரிஞ்தான உம் செரிக்கா ஆஹ பாய்கா